ணக்கும் தோழி கேக்குதா
ஆ கேக்குது தோழி உங்களுக்கு கேக்குதா தோழி
ஆ கேக்குதுங்க தோழி சொல்லுங்க
ஆ அ எப்படி இருக்கீங்க தோழி
ஆ நான் நல்லா இருக்கேன் தோழி நீங்க எப்படி இருக்கீங்க
ஆ நானு நல்லா இருக்கே தோழி வீட்ல எல்லாரு நலமா
ம் நலம் தோழி எல்லாருமே நலம் உங்க வீட்ல எல்லா நலமா சாப்ட்டீங்களா
ஆ எல்லாரும் நலம் தோழி நானு சாப்ட்டாச்சு தோழி நீங்க சாப்ட்டீங்களா தோழி
ம் இப்ப தா தோழி சாப்ட்டோ நாங்க நாலு மணி போல
ஏ தோழி இவல லேட் ஆயிச்சி தோழி
ஆ காலையில இருந்து பசி எடுக்கல சோ அதனால நம்ம லேட்டா சாப்பிட
அப்படியா தோழி செரி தோழி இ உங்க இப்போ இருக்கிற கிளைமேட்ல நீங்க எப்டி தோழி மேனேஜ் பண்றீங்க ரொம்ப வெயிலா இருக்கே தோழி உங்களோட கருப் என்ன குறிப்பு இதுல
கொஞ்ச நாள் நல்லா இருந்தது இப்போ சென்னையில ரொம்ப வெயி ல்லா இருக்கு
ஆமா தோழி ரொம்ப வெ ஆமா ரொம்ப வெக்கையா இருக்கு தோழி வீட்ல ஒக்கார முடியல தோழி ஏ சி இல்லாம உக்கார முடியல தோழி இப்ப இருக்கிற வெயிலுக்கு ம் ஒரு சைடு வெயில்னா உங்களுக்கு கொஞ்ச உடம்புக்கு கொஞ்சம் குளிர்ச்சி செஞ்சா கூட அதுவட சளி வந்து ருது இல்லன்னா ஜொரம் வந்துருது ரெண்டுமே சேர்ந்து ரொம்ப இதா இருக்கு தோழி போ ஒரு சைடு நம்ம வீட்டுக்கு ஒரு சைடு நம்ம குளிர்ச்சியும் பண்ண முடியல ஒரு சைட் நம்ம இன்னு என்ன சொல்றது ரொம்ப சூடாவு சாப்பிட முடியல இது சூடு எதாவது சாப்பிட்டா கொஞ்ச க கறி கோழிக்கறி சாப்ட்டா உங்களுக்கு வயித்துக்கு சூடாயிருது இதாயிடுது உங்களுக்கு வாம் இதுன்னு சொல்றது வயித்து போக்காயிடுது
ம் வெளிய கூட எங்கேயும் போகவும் முடியல
ஆமா தோழி ரொம்ப வெயிலா இருக்கு தோழி வெளில போனாலே ஏதோ மய்ங்கி விழுற மாதிரி உங்களுக்கு சுச்சுவேஷன் அப்படி இருக்கு தோழி வெளியில போனாலே ரொம்ப அனலா இருக்கு காத்து அனலா வருது தோழி ரொம்ப
ஆமாமா மா இன் வெயில் காலம்தா அப்படின்னா நமக்கு மழ காலத்துலயு அப்படி தா இருக்கு மழை பெஞ்சா பெஞ்சுட்டே இருக் கு வெளியில எங்கேயு போக முடியாது
ஆமா தோழி இப்ப வெயில் காலத்துல இப்போ டே டைம்ல நம்ப வந்து காலில டைம்ல வந்து நம்ப மோரு என்ன சொல்றது வேற சப்ஷா விதைகள்ளு அதெல்லா போட்டு நம்ப குடிச்சா நம்பளுக்கு நல்லா இருக்கு ஆமா ஒடம்புக்கு குளிர்ச்சி தரு ஆனா நம்ப அது கூட இப்போ குடிக்க முடியாத மாதிரி ஆயிடுது தோழி இப்போ இருக்ற கிளைமேட்ல அது குடிச்சா நம்பளுக் சளி வந்துருது சளி சீக்கிரமா போக மாட்டேங்குது தோழி இப்போ
ம் வெயில் நேரத்துல சளி புடிச்சு கோல் கோல்டு ஆச்சுன்னா போறது ரொம்ப லேட் ஆகு அது ஒரு டிஃப்ரெண்ட்டான தா அது ஒரு தனியான ஒரு ஃபீவர் மாதி ரி நம்ம
ஆமா தோழி இந்த வெயில் காலத்துல டைபாய்ட் ஃபீவரு எ என்ன சொல்றது அம்மா போட்டுருதுல்லா ரொம்ப அதிகமா பாக்க முடியுது
ஆ ஆமாம் ஆமாம் இப்ப கூட எங்க சி எங்க தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு போட்டுருந்துருது
ஆமா தோழி எங்க வீட்லயு ஒருத்தங்களுக்கு டைஃப்பைடு வந்துச்சு ஒருத்தங்களுக்கு வந்து து அவங்க ரொம்ப சோர்வாகிட்டாங்க என்ன சொல்றது தினமு டாக்டர் கிட்ட போயிட்டு அ ட்ரிப்ஸ் எடுத்துட்டு வர மாதிரி இருந்தது ஒரு அஞ்சு நாள் அவங்க தொடர்ந்து போயிற்றுருந்தாங்க ஆமா மருத்துவத்துக்கு போயிட்டு போயிட்டு வந்துட்டு மாதிரி இருந்தது அவங்களுக்கு கொஞ்ச கம்மியானதி அவங்க வீட்ல அவங்களோட பசங்க அவங்களோட மனைவிக்கு எல்லாமே அது என்ன சொல்றது பறிவிட்டே வருது தோழி அது ஒருத் ஆமா தோழி ஒருத்தங்களுக்கு விட்டதுன்னா ஒருத்தங்களுக்கு வந்துருது தோழி அப்படியே பருவுது தோழி அது
ம்
டைஃபாய்ட் ஃபீவரு அது உடம்ப ரொம்ப சோர்வாக்கிடுது முதல்த ரொம்ப சோர்வை ஆக்கிடுது உங்களுக்கு என்ன சொல்றது ஒ வா என்ன சொ ல்றது வாந்தி அதிகமா மயக்கோ அதல்லா அதுல ரொம்ப அதிகமா இருக்கு இப்போ டைஃபைட்ல
நம்ம ஒடல் எடைய கூட நம்ம கொறச்சி விட்ரு
ஆமா தோழி அது உடம்பு நீங்க என்ன சொ ல்றது ரொம்ப சோர்வாக்கிட்டு ஓ என்ன சொல்றது ரொம்ப ரொம்ப காலத்துல இருந்து அவங்க ஏதோ ஒடம்பு செல்லாம இருந்த மாதி ரி அவங்களோட ஃபீல் ஆகுது அவங்கள்க்கு திடீர்னு வந்த காய்ச்சலுக்கு அவ்ளோ எ பெக்ட் இருக்கு தோழி இப்போ
ஆமம்மா ஆமாங் தோழி நம்ம சாப்ட்டது எதுவு நமக்கு ஒத்துக்காது
ஆமா தோழி வெளிய சாப்பாடே ஒத்துக்கறது இல்ல தோழி இப்போ கொஞ்ச வெளில சா ப்டாலே அது வயித்து போக்கு இல்லன்னா வாந்தில வந்து விட்டுருது தோழி நம்பளுக்கு அது வெளியில உண்ணர உன்னல்லா இப்போ ரொம்ப பாத்து உண்ணற மாதிரி இருக்கு கொஞ்ச நம்ம அலட்சியமா இருந்தா கூட நம்பளுக்கு வைத்துப்போக்கு இல்லன்னா வாந்தி ரெண்டுலதா போய் முடியுது அது வெளியில பசங்களயு விட் டு வெளியில போகவே விட மாட்ட மாதிரி இருக்கு இப்ப வெளியில போ போனாலே சின்ன பசங்களுக் ல்லா ஹார்ட்டடாக்கு வெளியில சாப்ட்டு ஹார்ட்டடாக்கு பிரியாணி சாப் ஹார்ட்டடாக்கு சொல்லி ரொம்ப கேள்வி பற்றோ இப்போ ஆமா சிஸ் ஆமா தோழி இப்போ வெளில அஹ் சாப்புர சாப்பாடே சரியில்ல தோழி‌ எவ்ளோ இருக்குதோ அவ நம்ப வீட்டுல செஞ்சு சாப்பிடுறது நல்லது சொல்லிப்போ உம் நீங்க என்ன தோழி பொடி உங்களுக்கு வெளியில செஞ் வெ வெள்ல சாப்பாடு நீங்க ரொம்ப சாப்பிடுவீங்களா இல்ல வீட்லயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா
நம்ம வீட்லயே செஞ்சு சாப்டுவோ வீட்லயே இப்ப நமக்கு என்ன தோணுதோ நம்ம பிரியாணி அப்டின்னா நம்ம வீட்லயே பிரியாணி செஞ்சு சாப்ட்டுப்போ மந்த்த்லி ஒரு வாட தா மாசத்துல உம் மாசத்துல ஒரு வாட்டி இல்ல ரெண்டு வாட்டி நம்ம வெளிய போய் சாப்பிறதுண்டு மத்தபடி நம்ம வீட்லயே செஞ்சு சாப்ட்டுப்போ
ஆமா தோழி அதா தோழி சிறந்த முறை ஆஹ் நம்ம வெளியிலேயே சாப் சாப்ட்டு இருந்தே தினோ ஒரு தடவயாது சாப்டுட்டே இருந்தேனா அது உடம்புக்கு தா கெடுதலு ஆக்குது தோழி இப்போ இருக்கிற கிளைமேட்கு ஆமா தோழி ஆமா தோழி இப்போ எல்லாத்தையு விலவாசி அதிகமா இருக்கு தோழி அதனால எல்லாத்லயு சேற்கை அதிகமாயிருச்சு வெள்ள யூஸ் என்ன சொல்ல பயன்படுக்கிறஹ் எண்ணெய் இருக்கட்டு அவங்க யூஸ் பண்ற மசாலாவா இருக்கட்டு எல்லாத்லயு வந்து ரொம்ப தர கொட தர குறைவா இருக்குதுல்லயா அதுல நம்ம ரொம்ப குறைச்சுக்கிறது நல்லது தோழி நா அப்டிதா தோழி யோசிப்பே நானு தினமு நா வீட்ல தா செய்வே வெளியில போனாதா நா வெளியில இருந்து சாப்பிடுவே தோழி வெளியில கிளம்புனா நா வெளில சாப்ட்டுக்கலா வீட்ல இருந்தா நா நா எப்பவு வீட்டுல இருந்துதா சாப்பிடுவே அது நாஸ்டாவா இருந்து தூங்குது ராத்திரி இரவு‌ சாப்பாடு இருந்தாலு அது வீட்லயே செஞ்சு வச்சு சாப்பிறது நல்லதுன்னு சொல்லி நா நினைப்பே தோழி உங்களோட என்ன குரு
நாம் நம்மளுமே அப்டித்தா வீட்டு வீட்ல இருக்கும் போது நம்ம வீட்லயே சமச்சு வீட்லயே நம்ம ஹெல்த் நல்லா நல்ல ஒரு சிறந்தான சாப்பாடு நம்ம சாப்ட்டுப்போ இல்ல நம்ம வெளியே போயிட்டோ அப்டின்னா அங்க நமக்கு சாப்பாடு கிடைக்கல அப் அப்டின்னா நம்ம வெளிய எங்கேயாச்சு நல்ல ஒரு கடையா பாத்து நம்ம சாப்பிடுறது உண்டு
ஆமா தோழி அதா தோழி சிறந்த முறை மொதல்ல நீங்க நீங்க பாப்பாக்கு எல்லா ஸ்கூல்ல சேத்தாச்சா தோழி
இல்ல இல்ல எனக்கு இன்னு கல்யாணோ ஆகல
அப்டியா தோழி செரி தோழி இப்போ வெளில ரொம்ப ஸ்கூல் ஃபீஸ்ல்லா அதிகமா இருக்கு தோழி அததான் நா உங்ககிட்ட அத பத்தி பேசலான்னு சொல்லி நெனச்சேன் தோழி
இல்ல இப்போ எங்க அக்காவு பாப்பா சேத்திருக்காங்க ஸ்கூலுக்கு சேத்திருக்காங்க நம்ம வீட்டாண்டயே ஒரு சின்ன இன்ஸ்டியூட் மாதிரி அங்க சேத்திருக்காங்க
ஆ அதான் தோழி இப்போ கட் டணமெல்லா ஸ்கூல் கட்டணோ எல்லா அதிகமா ஆயிச்சு தோழி ரொம்போ ம் அதுல அதுல அவுங்க இன்டர்வியூ வேற பாஸ் பண்ணனு அதெல்லா ரொம்ப இதா இருக்கு தோழி இப்போ
இங்க சேத்ததுக்கு பாப்பாக்கே அ ஒரு ஒரு வருடத்திற்கு டுவெண்ட்டி இருவத்தி அஞ்சாயிர ரூபா கேட்டிருக்காங்க
ஆமா தோழி அந்த மாரிதா தோழி இருக்குது இப்போ சின்ன பாப்பாங்க ஃபர்ஸ் ட்டு எல் கே ஜி போடுறதுலயே நம்மளுக்கு வந்து ஆல்மோ அ என்ன சொல்றது முப்பதாயிரோன் கிட்ட வந்துருது தோழி அது இப்போ நம்ம பெரிய பசங்களுக்கெல்லா அது ஒரு ஒரு லட்சத்துக்கு கிட்ட போயிடுது உங்களுக்கு நல்ல பள்ளிக்கூடத்துல சேக்கணுனா எனக்கு ரெண்டு ப் பசங்க இருக்காங்க தோழி அதனால நா அது சேக்கறதுக்கு எவ்ளோ கஷ்டோ இருக்குன் சொல்லி அத பத்தி எனக்கு நல்லா தெரியுந் தோழி
அ இப்பதா சேக்க போறீங்ளா
இல்ல தோழி என் ப பசங்க ஆல்ரெடி படிச்சிட்டு இருக்காங்க ரெண்டு பசங்க ஆ ஆமா சரி ரெண்டு பசங்களு நர்சரிலதா இருக்காங்க ஆனா இப்ப இருக்கற கட்டணோ எல்லா ரொம்ப இருக்கறனால இவ்ளோ ரொம்ப வருஷமா படிக்க வெக்ஷமாரி எனக்கு ஃபீல் ஆகுது தோழி
ஆமா ஆமா
நம்ம படிக்கற டைம்ல வந்து உங்கள் நம்மள்க்கு வந்து அவ்ளோ கட்டணொம் பத்தி இது இல்ல தோழி
தா நமக்கு ரொம்ப வருஷோ ஆன மாதிரி இருக்கு
ஆமா தோழி இப்ப க இருக்கற கட்டணத்துல இருக்கற வெலவாசிதில்ல எல்லாத்துலயு சம்பாதியத்துல வந்து நம்ப செலவடிக்கறதுதா ரொம்ப அதிகமா இருக்கு தோழி இப்போ அது நம்ப எப்டி இது பண்றதுன்னு சொல்லி புடிய மாட்டேங்குது தோழி இப்ப இருக்கற காலகட்டத்துல யோசிச்சு யோசிச்சு செல வருது அடிக்கற மாதிரி இருக்குது இப்போ எல்லா யோசிச்சு யோசிச்சு செலவு பண்ற மாதிரி இருக்கு
நம்ம வாங்கற சம்பளத்த விட செலவு பண்றது அதிகமாருக்கு
ஆமாந் தோழி நீங்க படிச்சாச்சா தோழி
ஆ நா படிச்சு முடிச்சிட்ட முடிச்சிட்டு இப்போ வேலைக்கு போய் முடிச்சிட்ட இப்போ நம க்கு அடுத்த மாசத்துல போல நமக்கு கல்யாணோ
அப்படியா தோழி ம் மிக்க மகிழ்ச்சி தோழி உங்களுக்கு மன மார்ந்த வாழ்த்துக்கள் தோழி
தேங்க் நன்றி நன்றி தோழி நன்றி தோழி
நாம மீண்டு ஒரையாட்டுலா தோழி இப்போ எங்களோட நேரோ முடிஞ்சது தோழி நன்றி வணக்கம் தோழி ம் வணக்கம் தோழி
நன்றி தோழி